ஹலோ ஆ வணக்கம் வணக்கம் ம்மா வணக்கம்
நா பேசற தெளிவா கேக் துங்களா தோளி செரி ஓக்கே தோளி இப்ப வந்து நல்லா இருக்கீங்களா ஹலோ ஆ சார் நா வந்து பாத்தீங்கன்னா தோளி சும்மாதா இருக்கேங்க இன்னிக்கு விடுமுறை அப்படிங்கறனால சும்மாதா இருக்கே நீங்க சாப்பிட்டீங்களா
ஆ சாப்பட்டமா நீங்க என்ன சாப்பிட்டிங்க
நா வந்து பாத்தீங்கன்னா காலையில வந்துட்டு சிக்கன் குழம்பு இருந்ததுங்க அது சாப்புட்டு அப்புறோ டீ குடிச்சங்க நீங்க என்ன சாப்பிட்டீங்க
சட்னி இருந்துச்சு அதுக்கு வந்து பனியாரோ இருந்துச்சு சாப்பிடுங்க
உம் சரி சரிங்க சரிங்க இப்போ உங்களுக்கு வந்துட்டு ஆ மதியம் மதியானத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இனிமேல் தாங்க காலையில வந்து ரசோ வச்சிருந்தாங்க
ஆ
அதவே கூட சாப்ட்டுக்குவேன் அப்டி இல்ல அப்டின்னா ஏதாவது செஞ்சு வேண்டியது தாங்க
அ எங்க வீட்ல வந்து சாதோ செஞ்சு கொழம்பு ஒரு பொரியல் வெண்டக்கா பொறியல் செய்றாங்க
ம்
மதியத்துக்கு ம் எங்கேயும் டூர் எங்கேயும் போலியமா நீங்க
அ டூர் எல்லா போயிட்டு வந்தாச்சுங்மா போன வாரோந்தா போயிட்டு வந்தோ ஆ ஆ எடோ வந்து சொல்லக்கூடாது ஆனா நாங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த மலை பிரதேசோ அந்த மாரி தா போயிட்டு வருவோங்கமா
ஆஹா கோயிலுக்கெல்லா போயிருக்கீங்களா
கோயிலுக்கு வந்து பாத்தீங்கன்னா குடும்பத்தோட தூரமா இருக்குற கோயிலுக்கு போயிட்டு வருவோ அந்த மாரி வந்துட்டு அது வந்து சொல்ல கூடாதுமா நம்ப ஆடியோ வந்து ரிஜெக்ட் ஆயிரும் அதனாலதாங்க ம் அதனால வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலும் ந்து முருகன் கோயிலுக்கு தா நாங்க வந்து போவோ அ அந்த மாதிரி ப்டி வந்து எங்க ஊர்லந்து வந்து பாத்தீங்கன்னா எட் ட்டு மணி நேரமாச்சு ஒரு கோயில் வந்து முருகர் கோயிலுக்கு போயிட்டு வந்தோ நல்லா பிரசித பெற்ற கோயில் தா ஆ அந்த மாரி வந்துட்டு நாங்க போயிட்டு வந்தோங்க
ஆ ம் நாங்க போயிருந்தங்க வா அ கோயிலுக்கு போயிருதங்க சென்னை போயிருந்தங்க ம் டூர் போயிட்டு எல்லா எல்லா பா குடும்பத்தோட எல்லா போயிந்தங்க
அப்புடிங்களா இப்ப எந்த மாரி எடங்களுக்கு வந்து உங்களுக்கு போகுறக் புடிக்குமா இப்ப வந்து பாத்தீங்கன்னா சில பேர் வந்து பாத்தீங்கன்னா நீர்நிலையத்துக்கு போருவாங்க சில சில சில பேர் வந்து பாத்தீங்கன்னா மலைப்ப பிரதேசமா போவாங்க அந்த மாரி உங்களுக்கு எந்த எடத்துக்கு போக புடி டோ
பகுதி தா மா திருப்பதி
ம்
அப்புறோ வந்து இது க்கு போங்க மைசூர் செமண்டிபேட்டை
ம்
ம் அவர் வந்து மாதேஸ்வர் வெட்டே
ம் செரிங்னா ம் அந்த மாரி எடங்களுக்கு செரிங்க அந்த மாரி எடங்களுக்கு போய் ஏதாவ் து உங்குளுக்கு மறக்க முடியாத சம்பவங்கள் நடந்திருக்குங்ளா
அதே சாக் கோயிலுக் போய் ட்டு சாமி கும்ட்டு வரவங்க நல்லது ஆவு ஆனா கோயிலுக் போனாக்கா குல தெய்வோ போவுங்க அந்த மாரி எல்லா கோயில்களு போய்ட்டு வந்தா எல்லா போய்ட்டு வந்து ஒரு நிம்மதி இருக்கு எல்லாருக்கு ஒரு மனசு வந்து சமாதானமா இருக்கு எல்லா எடத்துக்கு போய்ட்டு வந்தாக்க எங்க்யு போலன்னா அப்டே பெஜாரா இருக்கு எங்க்யு போல அது ஒரு மன சு ஒ மா ஒரு மாரியா ருக்கோ
ஓ செரிங்க
க்கு இந்த மாரி கு நாங்க வெளியில ட்ரிப் போய்ட்டு வந்தோன்னா ஒரு மனசுக்கு ஒரு நல்ல நிம்மதியா இருக்கோ அந்த எடத்துக்கு போய்ட்டு வந்தமேன்ட்டு
ஓ செரிங்க ம் செரிங்க வேற பக்கோ வந்து அ சும்மா ரிலாக் ஸேஷனுக்காக நீங்க எங்யு போ மாட்டீங்ளா
வேற எங்யு போக மாட்டேங்கமா எங்கன்னா ஊருக் போறவுங்க
ம்
ஊர்ல போனாக்க ஊர்ல ஒரு வாரோ அங்க்யே தங்குவுங்க சொந்தக்கார வீட்டுக்கு போவோங்க அப்டியே வ அ நீ உங்குளுக்கு இ ங்கு நான்வெஜ்ஜு புடிகுமா எ வெஜ்ஜு புடிக்குமாங்க தாசிதி எது நீங்க சாப் பட்ருது
எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப திருமணத்துக்கு அப்புறோ வந்து அதிகமா சாப்றது நான்வெஜ்ஜு தாங்க அ வந்து பாத்தீங்கன்னா சிக்கன் தா வந்து பெரும்பாலு சாப் டுவோங்க
இல்லைங்க இல்லைங்க அ இப்ப வந்து பாத்தீங்கன்னா கிரேவி மா ரி என் கணவர் தா சமச்சு குடுப்பாரு அதனால அ ஆமாங்க அவர் திருமணத்துக்கு முன்னாடியே அவரு அப்பிடிதாங்க அவர் தா வந்து சமைப்பாரு இப்ப திருமணமானதுக்கப் அவரு தா பெரும்பாலு வந்து சமைப்பாரு எனக்கு வந்து சமைக்க தெரியாது ன் இல்ல சமைப்பே எதோ ஒரு அளவுக்கு சமப் தா வெஜ்ஜூ வெஜ் தா வந்து நல்லா சமைப்பே அசைவம் வந்து பாத்தீங்கன்னா அவரு அவரு ஆமாங்க இப்பதா சமீபத்துல திருமணம் ஆச்சு அப்டிங்கன்னா அவரே பெரு சமச்சிருவாங்க அ நாங்க வந்துட்டு பாத்த ஆ பிரியாணி எல்லா செய்வாருங்க நா என்னைக்கு கேக்கறேணோ செஞ்சு தருவாரு நா வந்து பெரும்பாலு இப்ப நேத்து இல்ல வந்து மட்டன் வந்து நா சாப்ட மாட்டேங்க மட்டன் வந்து எனக்கு ஃபுட் அலர்ஜி இரு க்கு அதனால மட்டன் நா சாப்பிட மாட்டே சிக்கன் மட்டு தா சாப்புடுவங்க சிக்கன்ல வந்து ப த்தீங்கன்னா கிரேவி மாதிரி பிரியாணி பெரும்பாலு சாப்ட மாட்டோ கிரேவி தா கிரேவிதா ஏன்னா தோச கூடல்லா வெச்சு சாப்ட்டுக்லா
ஆ பிஷ் தா சாப்ட மாட்டீங்களா நீங்க
ஆ ஃபிஷ்ஷு சாப்டுவேங்க மத்தி மீன் மட்டு சாப்புடுவே ம த்த மீன்கள் எல்லா எனக்கு புடிக்காது ஆமாங்க இப்போ வந்து மீன் இல்லைங்க ஆமாங்க இப்ப கட்லா அந்த மாரியெல்லா வந்து வாங்கிட்டு வருவாரு சில சமயம் எனக்கு அந்த கட்லாவு ஒத்துக்காது அதனால வந்து அதுவு சாப் புட மாட்டாங்க மத்தி மீனுங் போது எனக்கு ரொம்ப பிடிக்கு அதனாலயே மத்தி மீனா பாத்து வாங்கிட்டு வருவாரு மத்தி மீன் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து சில சமயோ வந்துட்டு கொழம்பு வெப்போ சில மீன் எடுத்து கொழம்பு வெப்போ சில மீன் வந்து நமக் முக்காவசி வந்து பங்கனாவா பொருக் கிடங்ல வச்சுப்போ
அத எண்ணெயில பொறிச்சிடுங்களா இல்ல தவா பிரேய்வா
இல்லங்க என்னைல போட்டே போரிச்சிருவோ எண்ணெய்ல போட்டு பொறிச்சுட்டு ரசம் வச்சோம்னா ரசம் சாப்பாடுக்கு மத்திமீன் நல்லா இருக்கும்ங்க ஆமாங்க அந்த மாரி சாப்டுக்குவோ அதுக்கப்றோ பெரும்பாலு வந்து சிக் ன்னா சிக்கன் வந்து பாத்தீங்கன்னா வாரத்துல ஒரு நாலஞ்சு வாட்டி சிக்கன் தா சாப்புடுவோ அந்த மாதிரி ஆமா ஆமா அது கரவ கணவர் வந்ததுக்கப் அப்பறந்தா அப்டிங்க கணவருக்கு முன்ன வர கல்யாணத்துக்கெலா முன்னாடி வந்து பாத்திங்கனா அப்டி எல்லா இல்ல வாரத்துக்கு ஒரு நாள் தா ஆ இப்ப கணவரு திருமணமானதுக்கப்புற வந்து பாத்திங்கனா வாரத்துல ஒரு நாலஞ்சு வாட்டி அஞ்சு வாட்டியாது நாங்க வந்து எடுத்துருவோ யுன்கேஸ் எங்க வீட்ல வந்து செய்யக்கூடாது அத்த வந்து கோயிலுக்கு போறாங்க அப்டின்ருந்தாலுமே
ஆ வெஜ் சாப்பாடு வந்து வெஜ்ல என்ன பிடிக்கு உங்ளுக்கு
வெஜ் இதுல வந்து எல்லாமே சாப்டுவாங்க இதுதா பிடிக்குன்ட்டு இல்ல எல்லாமே நா
கொழம்பு சாதமா இல்ல எதனா வேற வெரெய்ட்டி வெரெய்ட்டில என்ன ஆ
இது மாரியெல்லா எதிர்பாக்க மாட்டே நா வந்து எப்பவுமே கொழம்பு, சாத, பொரியல் அந்த மாரி இருந்துதுனா எனக்கு ரொம்ப புடிக்கு எ எங்க அத்த வந்து காலையில வந்து பாத்தீங்க என்னதா தக்காளி சாப்பாடு, தயிர் சாப்பாடுன் பண்ணி வச்சாலுமே நா சாப்பாடு கொழம்புந்தா ஊத்தி சாப்டுவ அந்த மாரி தவா நானு
அவுரு இது வந்து பரோட்டா, குஸ்கா அதெல்லா சாப்ட மாட்டங்ளா
அதெல்லாஸ் சாப்புடுவாங்க அது என்னைக்காவது தோணும் போதாஸ் சாப்பிடுவே ஏன்னா அது வந்து கேக்குதுங்ளா ஹலோ கேக்குதுங்ளா அ அதெலா வந்து பாத்திங்னா பெரும்பாலும் சாப்ட மாட்டே அதெல்லா வந்து பாத்திங்னா பெரும்பாலு சாப் புட மாட்டே ஏன்னா வந்துட் ஏ அதெல்லா ஒடம்புக்கு நல்லது ங்ளங்க என்னோட அ என்னோட கணவர் வந்து பாத்திங்னா ரொம்ப ஹெல்த் கான்ஷியஸு அதனால அத எது சாப்புட கூடாது அப்டிம்பாரு ஆ அதனால வந்து பாத்திங்கனா புரோட் ஆ களி சாப்டுவங்க களி சாப்பிட் அதுக்கு வந்து எதாவுது கறி கொழம்போ இல்ல கருவாடு கொழம்போ ம் ஆமாங்க
ஆ நல்லா களி சாப்ட்டாக வந்து ஸ்டென்த்து நல்லா வருது ஆ அவரு சாப்டுவாரா உங்க வீட்டுக்காரர் சாப்டுவாரா களி எல்லா
ஆ சாப்டுவாருங்க சாப்டுவாரு நல்லா சாப்டுவார் அவருக்கு புடிக்கு அ கலியு கருவாட்டு கொழம்பு இல்ல கொஞ்ச ஏதாவ் நம்ப அரச்சி உத்தி கொழம்பு வெச்சிருந்தோம்னா நல்லா இருக்கு களி
ஓ கருவோட்டு கொழம்பு களிதா அத சாப்ட்டா நல்லா இருந்துது
நல்லா இருக்கு ஆமா ஆமாங்க நீங்க ஏதாவது அப்டி சாப்ட்ருக்கீங்களா நைட்டு வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலு எங்க அத்த வீ ட்ல வந்து தோச அந்த மாரி தா தோச சப்பாத்தி அந்த மாதிரி வெப்பாங்க சில சமையோ வந்துட்டு நா வந்து உணவு கேட்டே அப்டின்னா ஒ
ஆஹ் இல்லலைங்க நீங்க இல்லிங்க நீங்க எல்லாம் ஒண்ண ஒண்ணறீங்களா வேற வேற வா
இல்ல ஒட்டுக்கா தாங்க இருக்கோம் எல்லாம் ஜாயிண்ட் ஃபேமிலியா தான் இருக்கும் ஹலோ ஆ எல்லாரும் ஒட்டுக்காக தான் இருக்கோங்க ஆமா ஆமாங்க அதனால எங்க அத்தையே பெரும்பாலும் சமைச்சுருவங்க இல்ல எனக்கு கல்யாணம நாலு மாதம் தாங்க தான் ஆது இல்லைங்க நாலு மாசம் ஆச்சு கல்யாணமாயி
பசங்க எத்தினி பேரு உங்களுக்கு
நாலு மாசம் தாங்க ஆச்சு கல்யாணமாயி நாலு நாலு ஆமா ஆமாங்க உம் ஆமா ஆமா அதனால எல்லாரும் ஒட்டுக்கா இருப்போம் எல்லாரும் சமைச்சி சாப்புடுவோம்
ஆ என்ன என்ன வேலைக் எத்தனை வேலைக்கு போறங்களா ஆமா நீங்க
இல்லைங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் தாங்க உங்கள பாக்குறேங்க கேக்குதுங்களா ஆமாங்க ஆமாங்க வீட்டுல இருந்தேதான் ஏன்னா அவரு வந்து பாத்தீங்கன்னா பிசினஸ் பண்ணிட்டு இருக்காருங்க
பிசினஸ் உம் எப்படி இருக்கும்மா பிசினஸ் எல்லாம்
ஆ அதெல்லாம் நல்லாதான் போயிட்டு இருக்கங்கமா ஹலோ
ஆ நல்லா போயிட்டு இருக்கா
நல்லாதான் போயிட்டு இருக்குங்க ஆஹ் அதெல்லா நல்லாதாங்கமா போயிட்டு இருக்கு
ஆஹ ச இது உங்களுக்கு ஆஹ்
நீங்க சாப்பிட்டீங்களா
ஆஹ் சாப்பிடுங்க எங்களுக்கு ஸ்வீட் எல்லா செய்ய தெரியு ஆ
ம் ம்
ஆஹ் இந்த லாடு பூந்தி இதெல்லா நாங்கல்லா செய்வோங்க அப்புறம் வந்து ஃபிஷ்ஷு செய்வோங்க பிஷ்சு ஃப்ரே தவா ஃபிரே
உம்
ஆஹ் ஆஹ் கொழம்பு சாதம் இதெல்லா நாங்கயெல்லா செய்வோங்க
ஓ சேரி சேரிங்க சேரிங்கம்மா இப்ப வந்து ட்டு நீங்க அஹ் காலையிலா வந்துட்டு என்ன சமைச்சீங்க என்ன சாப்பிட்டீங்க
காலையில வந்து இட்லி
ஹம் ம்
இ இட்லி காலேல தோச ரெண்டு செஞ்சுச்சு சட்னி சாம்பார்
உம்
ஒருவா ட உள்த்த வட செஞ்சிருந்தங்க
உம் சேரிம்மா எனக்கு உளுந்து வட ரொம்ப புடிக்குங்க
ஆஹ்
ம் எனக்கு உளுந்துவட ரொம்ப புடிக்குங்க ஆமாங்க எந்த ஹோட்டலுக்கு போனாலு உளுந்துவட
உளுந்து வட ரைட்டு க நீ கடையிலத் வீட்லேய செய்வங்களா உளுத் து வட
இல்ல இல்ல கடையில கையில கடையில செய்யறதுதான் சாப்பிடுவோங்க வீட்டுல வந்து நாங்க செய்ய மாட்டோம் அந்த அளவுக்கு டைம் இல்லை யாருக்குமே எங்க
ஆஹ் எல்ல வேலைக்கு போறதுனால வீட்ல எது
வேலைக்கு ஆமா ஆமா ஆமாங்க ஹோட்டல்லயே ஆமாங்க சரிங்கம்மா சரி டைம் ஆச்சுங்க நம்ம இன்னொரு வாட்டி
ஆஹ் சரிங்க வணக்கம் வணக்கம்மா வணக்கம் ஆ சரிம்மா தேங்க்யூ ம்